உம் ஓகே பனிரெண்டு பதின பத்து நிமிஷம் தான் கரெக்டா பேசணும்னு ஏதாவது இருக்கா
அப்படி இல்ல மினிமம் டென் மினிட்ஸ்
அப்படிதானா மினிமம் டென்மிஸ் ஆனா எவளோ நேரம் வேணாலு பேசலா
அவ்வளளோ நேரம் நம்ம பேச வேண்டாம் ஒரு டென் மினிட்
ஆ அதான் டென் மினிட்ஸ் மட்டும் இப்ப வரைக்கும் பேசி பாப்போம் அது ஃபஸ்ட் எப்டி இருக்குன்னு தெரியாது நானும் டென் மினிட்ஸ் தான் பேசேன் அதனால தான் கேட்டேன் ஓகே உம் செரி சிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப நார்மலா அது என்னெ டாிக்ஸ் கொடுத் இருந்தாங்க அப்டி சொன்னா ஃபேமிலி லைப் ஸ்டைல் புட் அப்டிசொல்லி குடுத்தருந்தாங்க இதுல என்ன டாபிக்ஸ் சூஸ் பண்ணிக்கலா
ம் ஃபுட்டு பேசலாமா
ம் செரி ஓகே சொல்லுங்க உங்க வீட்டுல இன்னைக்கி என்ன போட்டு சமைச்சீங்க
இன்னைக்கு வந்துட்டு பண்ணிருக்காங்க நான் வந்துட்டு என்னோட லீவக்காக ஊருக்கு வந்திருக்கேன் வெக்கேஷனுக்காக சோ இன்னைக்கு வந்து அம்மா சிக்கன் பண் ராங்க நா யூசுவலா வந்துட்டு சண்டே மட்டும் தான் நான்வெஜ் எடுப்போம் சோ வே வந்துட்டு வெனஸ்டே ஒரு நாளும் வந்துட்டு நான்வெஜ் இருப்பாங்க சோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கிம் சோ அதுதா இன்னிக்கு மத்த படி எனக்கு புடிச்ச புட்டு் அப்டின் அன்னா வந்துட்டு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் சிக்கன் பிரியாணி
உம் எனக்கும் பிரியாணிதா ரொம்ப பிடிக்கும்
ஓகே கே ம்
மோஸ் இன்னிக்கு காலைல என்னன்னா.. கொலா போட்டு பண்ணிருலாங்க இது ஏன்னா எங்க ஏரியா கொஞ்சம் கேரளா சைடு அப்டிங்கறதுனால இங்க மோஸ்ட்டா புட்டு கடலக்கறி அந்த மாறி கொஞ்ச காம்ப் போல இருக்கும்
ஓ செரி செரி உம் நானும் ட்ரை பண்ணிருக்கேன் பட் இந்த புட்டுக்கு வந்து அந்த சக்கர வச்சு சாப்டுறதுதா எனக்கு ரொம்ப புடிக்கும் அந்த தேங்கா போட்டு சக்கர வச்சு பட் அந்த கட கரிய டேஸ்ட் வந்து எப்டி இருக்குனு எனக்கு தெரியாது நானு வந்து அந்த காரமா சாப்பிடுறதுக்கு எப்ப வந்துட்டு ஸ்வீட்டா தா இருக்கு ஓ அப்டின்ற மாறி எனக் ஒரு மைண்ட் செட் செட்டு அதுதான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஒங் கூட சோ இது காரமா சாப்டு எப்டி இருக்கோனு தெரில ட்ரை
ஆ ஆமா ஆனா இங்க வந்தீங்கன்னா எங்க ஏரியா நீங்க அப்படினு சொன்னா கேரள சைடு வந்தாலே உங்களுக்கு புட்டு கிடலகரியுமானு தா கேப்பாங்க பஸ்ட்டு இல்ல நா லாம் எப்டி வச்சு சாப்பிடுவேன்னா இங்க கடலக்கறி கன்ஃபார்ம் வைக்க மாட்டன் சிறு பயிலு சிறு பருப்பு இருக்குல சிறு பருப்பு அப்பளோம் இந்த காம் போல இருக்கும் சுகர் ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாரி ஆ புட்டிக்கு சிறுபயிறு ப்போ வாழ ஆங் பப்படம் இந்த மாதிரி இவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கும் பொட்டுக்கு
வேற என்ன ஸ்பெஷல் கேரளால நீங்க வேற என்ன பண்ணுவீங்க
இங்க வேற என்ன பீஃப் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கா நாங்க வீட்டுலல்லாம் பீஃப் எடுக்க மாட்டோம் வீட்ல ஏன்னா நாங்கலாம் பசுமாடு வளர்க் இருக்கறோம் அதனால அது வந்துட்டு எங்களுக்கு சாமி மாதிரியா சுவாதிர் ஏதுக்க மாட்டோம் இங்க ஆனா கேரளால மோஸ்டா எல்லாடமும் பீஃப் பாரோட்டாவும் பீஃப் கரியியும் வெளிய வாங்கிப்பாங்க வீட் பெரியவங்க இருந்தாங்கன்னா வீட்டுல பா எல்லாரும் தம்பி எல்லாரும் வெளிய போய் வாங்கிப்பாங்களே தவிர நம்ம வீட்டுல எடுக்க மாட்டோம் ஏன்னா நாங்களாம் பசுமாடு வளத்துர்க்கோம் சோ அதுனால செரி அதெல்லாம் எங்களுக்கு சாமி மாரி அப்டி சொல்லிட்டு வேண்னா சிக்கன் மட்டன் மட்டன் கூட வீட்டில எடுக் மாட்டோம் சிக்கன் மட்டன் தான் எடுக்கிறதுனா அந்த மாரி தான் இருக்கும் பிஷ் ரெகுலர் ரெகுலரா பிஷ் தான் கட கடல் பக்கத்துல தான் இருக்கோம் அப்டியெல்லாம் ஒண்ணுகெடையாது சிஸ்டர் இங்க இருக்கவுங்களுக்கு பாதிபேத்துக்கு சொட்டதலயாவும் இருக்கு
அப்படி இல்லோட்டன்ச்சுன்னு சொல்றாங்க பிஷ்ஷ சிக்கனுகக்கு பதில் நீங்க பிஷ்ட் த்துட்டா ரொம்ப நல்லது அப்டின்னு சொல்றாங்கல்ல
கண்டிப்பா ரொம்ப நல்லதான் அது பு்ரோட்டீன் புட்டு தான் எனக்கு எங்க வீட்லல்லாம் நார்மலா இப்போ வெளி எல்லாருமே வெஜ்ஜ் எடுப்பாங்க அதி அதிகமா சமைப்பாங்க இங்க கன்னியாகுமரி எடுத்துக் ங்க அப்டின்னு சொன்னா மோஸ்ட் ஆப் பிஷு தான் இந்த ஃரைடேவும் சண்டே வந் தவிர சண் அதே நான வெஜ் போயிருமா சிக்கன் போயிருமா ப்ரைடே இங்க யாருமே சிக்க ங்க நடக்க மாட்டாங்கோ இங்க மோ யார் வீட்லியும் சிக்கன் எடுக்க மாட்டாங்க அது வெஜ்ஜூ ஏன டெய்லி பிஷ்ஷு தான் இப்ப அந்த மாரி இங்க வேற வேற குழம்பே இருக்காது ஒரு ஒரு கூட்டு ஒரு பிஷ்ஷ ஒரு கீர அந்த மாரி உம் பழகிறோம்ல சிஸ்டர் நாங்க கடல்கர ப பக்கத்துல உட்காந்துகிட்டு இது கூட தெரியலனா எப்டி
ம்ம்ம் சரி சரி எனக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் த பிஷ் எடுப்போம் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ல்ல ரெண்டு தடவ அந்த மாரிதான் எடுப்போம் பட் அதுக்கே வந்துட்டு ஐயோ முள்ளு இருக்குமே அதுக்குன்னு முள் இல்லாத மீனா வாங்கிட்டு வந்து சமைக்கிறது இந்த கட்லா அப்பறம் ரோகு அப்டின்னு சொல்லுவாங்கல்ல அது
இங்கே அப்டியெல்லாம் இல்ல சிஸ்டர் சின்ன பிஷ்ல இருந்து எடுப் நம்ம வந்து ச்சால நெத்தலி
ஓ அதத்தா முழுசா வந்துட்டு ஒரு மீன வந்துட்டு குழம்புல போட்டு சமைப்பாங்களே அந்த மாரி திரி அந்த முள் நடுல இருக்கிற முள்ள மட்டும் எடுத்துட்டா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபுல்லா சத பார்ட் இருக்கும்ல
ஆ ஆமா வீக்லி நம்ம அத அந்த மாரி பெரிய ஃபுட்டெல்லாம் இருந்துச்சுன்னா புட்டு பண்ணுவாங்க மீன் புட்டு இன மீன் வருவ அந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இல்ல ஃப்ரை இப்ப வீட்டுல நார்மலா டெய்லி எப்டி இருக்கும்னா ஒரு குழம்பு மீன்லயே ஒரு கொஞ்சம் காரமா அவிச்சு கொஞ்சம் கூட மசாலா போட்டு அவிச்சிருவாங்க நீங்க ஆ ஒண்ணு ரோஸ்ட் பண்ணிருவாங்க இத மாரிதான் இருந்துகிட்டே இருக்கும்
என்ன மீணு ஈஸியா கெடைக்கும் அங்க
எல்லா மீனுமே கெடைக்கும் எதுதான் கெடைக்காதுங்கற மாரி இல்ல எவ் வெல மீனு பாற மீன்லாம் சொல்லுவாங்க பார மீன்ல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க அதெல்லாம் ஒன்சு ட்ரை பண்ணீங்கன்னா தினமும் அத சாப்படணும்னு ஆச வந்துரும் அந்த பாற மீனோட டேஸ்டுக்கு என்ன சிஸ்டர் ஆ முள்ளு கண்டிப்பா இருக்கும் முள்னா பெரிய முள்ளா இர இருக்கும் நம்மளால பி ச்ச எடுத்து சாப்பட முடியும் ஆ நம்ம அத பொறிச்சோன்னு வச்சுக்கோங்கள பொரிச்ச மீன்ஸ் ஃப்ரை பண்ணும்னு வச்சிங்களே அத வந்து நம்லால ஸ்லிப் பண்ணி சாப் போட முடியும் கண்டிப்பா
ஓகே ஓகே ஆ
தான் இருக்கும் அதனால பிஷ்ஷ பொ மட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அது ரொம்ப நல்லாதா இருக்கும் வேற அத அது அதிகமா இங்க என் ஃபிஷு தான் நீங்க சொல்ல போன ரெகுலரா பைடேசும் விஷதா இந்த வெள்ளிக்கிலம மட்டும் என்ன அதுக்கு கடவுளுக்காகது ப்பட்ட நாள்ங்கிற மாதிரி வெஜ் தளவீதி யாருமே வெள்ளிகம வீடலதான் இப்ப வீட்டுல நம்ம வந்துட்டு டெய்லி சாப்பாடு பொங்குறதுல ஸ்கால் வாசி தா சாப்பாடு போங்கண ஏன்னா யாருமே வெள்ளிக்கிழமனா கொஞ்ச சாப்பாடுயறங்க கஷ்டப்படுவாங்க ஆ இங்க ரெகுலர் ரோ டீன்புடூ பிஷ் வெஜ்ஜுனா என்ன பண்ணடுவாங்க இந்த பருப்பு குலம்பு ரசம் சாம்பார் இறக்கிடுவாங்க ஆன்லைன்
பிஷ் ஜாஸ்தியா எடுத்துப்பீங்க சாதம் கமியா சாப்டுவீங்களா அந்த மாரி
ஆ அந்த மாரி
செரி செரி உம் ஆமா நம்மளோட ட்டு ஹேபிட்ஸே வந்துட்டு நெறைய இந்த ரைஸ் போட்டு அதுல ஒரு சாம்பார் ஊத்தி அதுக்கு அப்பறம் ரசத்துக்கு ஒரு தடவ சாம்பார வச்சு சா சாதம் வச்சு சாப்படுறது அப்பறம் ஒரே ஒரு பொரியல் மட்டும் இருக்கும் பட் ஆனா இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்ட்ல வந்துட்டு நம்ம எல்லாம் கொஞ்சம் நம்ம ஜென்ரேஷன் பசங்க எல்லாம் கொஞ்சம் சேஞ் ஆயிட்டு வந்த கார் ஓ ஹைட்ரேட் ஜாஸ்தியா சாப்படக்கூடாது வந்து எங்க வீட்டு அப்படி பண்ணுவேன் ஒரு ரெண்டு பொரியல் மாரி பண்ணிட்டு அதுக்கப்பறம் சாதம் கொஞ்சம் கம்மியா வச்சிருவேன் அதுக்கப்பறம் இந்த பருப்பு வந்து பு்ரோட்டீனாக சேர்த்துக்கட்டுன்றதுக்காக அது கொஞ்சம் பருப்பு ஒரு சாம்பார் மாரி அந்த மாரி பண்ணிடுறது அந்த மாரி சாப்பட்டு நல்லதுன்னு சொல்லிட்டு இப்ப நெறைய சொல்றாங்க இல்லயா சோ அந்த மாதிரி கொஞ்ச லைப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் நம்ம தான் கொண்டு வரணும்
இப்ப இருக்கவங்க எல்லாம் பாத்து பாத்து பன் பழையிடா நா முன்னாடி இருக்கவங்க அதெல்லாம் பாக்கல ஆன அவங்க ரொம்ப ஹல்த்தியா இருந்தாங்க என்னன்னா அவங்களோட புட் வெரைட்டின நெறைய இருக்கும் இப்ப நமக்கு மார்னிங் டிஷன் எடுத்து தான் நம்ம உடனே சொல்லோம் தோச இட்லி சப்பாத்தி பூரி அப்டின்னு நின் ஆனா அவங்களுக்கு வேற மாரி இருக்கும் உளுந்து ஓ கருப்புழுந்து தெல்லாம் நம்மல்லா சாப்படவே வீட்டுட்ட நல்லா சாப்படவே மாட்டேன் ஆனா இங்க முன்னாடி எல்லாம் பாட்டி எல்லாம் உழுந்து அழகா இடித்து செரிச் இது நாட்டு சக்கர போட்டு சார் நாட்டு சக்கர இல்ல முன்னாடி சச்கர தான்
நோஹோ
அங்க சர்க்கரையே இல்ல கருப்ப இப்படித்தான் போடுவாங்க கருப்பட்டி ரொம்ப ஹெல்தன்னு சொல்லுவாங்க அது பனையில இருந்து எடுக்கறதல்ல எங்க ஊர் சைடு நல்லா கெடைக்கும் கோயில் பக்கத்த தாண்டி போனா அப்ப அந்த கருப்பட்டியயும் அது உள்ள உளூந்தையும் போட்டுதான் இடிச்சு அந்த உளுந்துல பண்ணிருப்பாங்க அப்புறம் களி கூல் அந்த மாரி தான் ஃப்ட் காலையில ஃப்ட் இருக்கும் அப்புறம் இந்த பழைய கஞ்சி பழைய சாதம் இப்ப ஹோட்டல்ல எல்லாம் பேமஸா விக்கிறாங்க
சோ பட் நம்ம வீட்டல முன்னாடி இரண்டு நாள் சாப்பாடை வந்துட்டு தண்ணி ஊத்தி அதை வச்சு அந்த நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த மோர் மாதிரி கலந்து அது குடிக்கிறது ரொம்ப டோமஸ்ட் பிசியா இருக்கும் அது நா கூட இப்போ ட்ரை பண்ணினேன் இருக்கேன் அதை வந்து சாதமா வச்சு அது பண்றதும் உண்டு அது இல்லாம இந்த ராஸ் தாப் வந்துட்டு அதை வந்து கொஞ்சம் ராகி பவுடர் இருக்குல்ல அத வந்து லைட்டா கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுல வந்துட்டு இந்த மோரை கலந்து சின்ன வெங்காயம் அந்த பொடி பொடியா கட் பண்ணி போட்டு அத குடிச்சா அது செம்மை டேஸ்ட்டா இருக்கும் அது என்ன அந்த டேஸ் ரொம்ப புடிக்குது அத ஒருத்தருக்காக வீட்டுல எல்லாருக்கும் புடிச்ச பரவாயில் நம்ம ஒருத்தருக்காகா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுவும்
ஆனா எங்க வீட்ல எல்லாம் எங்க அப்பா ரெகுலரா கஞ்சிதான் காலைய இப்போ நம்ம நாங்களல்லாம்தோச சாப்டுவோம் எப்ப ஏன்னா நம்மல்லாம் கொஞ்சம் ஓர்வுக்கு எனக்குெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கஞ்சி குடிங்க மாமா அமா அப்டின்றுவேன் ஆனா எங்க அப்பா வந்துட்டு வய தோட்ட வேல எல்லாம் வயல் வேல எல்லாம் பண்ணுவாங்க ஃபுல்லா விவசாயம் அந்த மாதிரி சோ அப்பா காலையிலயே வேலைக்கு போறதுனால வேலை வயலுக்கு போறதுனால என பண்ணிருவாங்க அப்டின்னா கஞ்சிதான் வேணும்னு சொல்லிட்டு ஆனாங்க மோர் ஊத்தின்னு ரொம்ப ரொம்ப எங்க அப்பா குடி மாட்டாங்க நிறைய பேர் குடிப்பாங்க நான் பா இருக்கே இங்க பலய சாதோம் சின்ன உள்ளி இல்லன்னா ஏதாவது மீன் குழம்பு கூட்டு மாரி பண்ணுவோம்ல்ல ஏத தொட்டுப்பாங்க அதுதான் அப்போ மீன் தான் பெரிய விஷயமா இருக்கோம் அவ்வளவுதான் அப்பறம் என்ன மதியம் மீன்
சின்ன வெங்காயத்த வெ விட அந்த சின்ன வெங்காயம் போட் குடிச்ச அத செம இருக்கோம்
வீ அப்டிதா சின்ன வெங்காயம் ஒரு பச்ச மிளகா வெட்டி போட்டு ருவாங்க உள்ள சின்ன சின்னதா அந்த காரத்துக்காக சோ அப்டி அவங்கல்லாம் கொஞ்சம் வயல் செய்வாங்க ஸ்பைசியா சாப் டுவாங்க எங்கப்பா கொஞ்சம் அந்த மார சரிசியான் சொல்லுவாங்க அதனால உள்ள ஒரு பச்ச மிளக ஓ உள்ளியும் வ எ ரெண்டு மூன்னு சின்ன உள்ளி மீன்ஸ் அந்த சின்ன வெங்காயம் சொல்றீங்க இல்ல இங்க உள்ளின்னு சொல்லுவோம் நாங்க சொ அத வெட்டி உள்ள போட்டுருவோம் போட்டுட்டு அப்பா கொடுத்துருவோன் அப்பா அந்த மாரி சாப்படுாங்க அப்பா இட்லி தோசைல்லாம் சாப்படுறது ரொம்ப வீட்டல எடி இப்மே இல்ல பலியசாதும் இல்ல மிஞ்சலாச சாதம் மிஞ்சலனா மட் தான் சாப்படுவாங்க
ராகி களிதானே ரொம்ப உடம்புக்கு நல்லது ப்ப நாங்க வந்துட்டு பெங்களூர் இருக்கோம் அங்க வந்துட்டு தினமுமே வெறும் லஞ்சுக்கு வந்துட்டு அந்த ராகி களி தான் வந்துட்டு அவங்களோட லஞ்சே சாதம்ன்றது வந்து ரொம்ப ரர் தான் யா எப்ய யார் வீடலயாவது எப்யாச்சும்ந்தான் வைாங்க அந்த மாரி அனா இந்த ராகி களிய வச்சுட்டு கூட வந்து ஒரு சிக்கன் கிரேவியோ இல்ல மட்ட மட்டன் கிரேவியோ அது இல்லாம இந்த மொச்சகொட்ட சொல்லுவாங்க இந்த மொச்சகொட்டைய வச்சுட்டு ஒரு கிரேவி பண்ணி அத நல்லா காரசாரமா நல்லா ரொம்ப காரமா இருக்கும் அத வச்சு தொட்டுக்க போடுறது இந்த மாரி நான இங்க பக்கத்துல எல்லாம் பண்ணுவாங்க அந்த கர்நாடகா பீப்புள்ல்லாம் ஓகே சோ அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுதான் அவங்களுக்கு இந்த வந்துட்டு
பண்றாங்களானு கேட்டா ரொம்பள
இல்ல நம்ம அந்த மாதிரி பண்றது இல்ல பட் கர்நாடகலந்து மெயின் புட்டே வந்துட்டு லன்சு அதுதான் ராகி களிதான் பண்ணுவாங்க சொல்லுவாங்க அத அத வந்துட்டு அவங்க பண்ணி சாப்படுறாங்க நம்ம வந்துட்டு காலையில வந்து இட்லி தோச சாப்படறோம் அப்டின்னு சொன்னாவே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அது எப்டி தினமும் இட்லி தோச
நம்மளோட தமிழ்நாட்டோட டிஷ்ஷே நானே சொல்லுங்க நம்ம கேட்ட உடனது இன்ன சொல்லுவாங்க இட்லி தோச அப்படிதான் சொல்வோ இட்லி சாம்பார் சட்னி
இல்ல அது ஈஸியா ஆயடுது இல்ல அது எதுவும் பாக்கணும் இல்ல ரெண்டு இட்லி சாப்பட்டாவே நமக்கு நல்ல ஈஸியா டைஜெட் ஆயிது அது ரொம்ப உடம்பர்மெண்ட் ஆயிருக்கு இருக்கு அப்டின்றதுனால சோ அதுயே எடுத்து என்னைக்காச்சி ஒரு நாள் எடுத்துக்கலாம் ரெகுலரா எடுத்துக்கிறதும் தப்புதான்
ஈஸியா இருக்கும் நமக்கு ஒர்க்குக்கு ஈஸி இப்ப நம்ம ஒரு நாள் மாவட்டக்கா ரெண்டு நாள் அத யூஸ் பண்ணி போனாங்கல்லாம் அதாவது இப்ப முந்த நாள் நைட் நைடே ஆட்டி வச்சுருவோம் அது அடுத்த நாளுக்கும் அ அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுவம்னா ஆப் ஓப்பன் பண்ணா ஆரம்பிச்சோம் அந்த பழைய மாவுலயே ஆப்போம் அப்பம் வந்து பச்சரிசி பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்போ எளுக்கு இந்த மூணு நாள் டிஷ் அந்த மாவு வெரைட்டிலே போயிடும்
ஓ செரி செரி
அப்ப எங்களுக்கு அந்த மூணு நாள் மார்னிங் டிஷ் பாக்க வேண்டாம் அடுத்தது நால என்ன பண்ணடுவோம் கொலா புட்டு பண்ணிவோம் அடுத்த அஞ்சாவது நாள் என்னாது கூவரவுல புட்டு பண்ணிடுவோம் அடுத்து ஆறாவது நாள் ஏரியாப்போம் திரும்பவும் அரிசிமாவும் அந்த ரொட்டின்னு ஒ ஒன் வீக்கா இப்டியேதான் போவும் ஃபைனல் டேலதான் சப்பாத்தி மிஞ்சி மிஞ்சி போனா பூரி அந்த மாரி
ஆமா என்ன என்ன ஐட்டம்ன்றதுனால ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ அந்த மாரிதான்
அந்த மாரி ஃபைனலா என்ன பொங்கல் பொங்கலோட முடிச்சுப்போம் ஃபுட்டு பொங்கலயுமே இந்தந்த வரசி இந்த ச அந்த